உஹம் பா நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி பா இரு
ஆஹ் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ன எதுவும் வேலைக் போறீங்களா இல்ல எப்டி
இல்ல வேலைக்கு போகல ஆனா ஏதாவது பண்ணுனா நல் லா இருக்குன்னு தோணுது அதான் என்ன வீட்டுல இருந்தே அதாதான் வீட்டுலே இருந்தே ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு இன்கம் வந்த மாரியு இருக்
ஓ ஓ அப் எதுவும் இது கத்துக்கலாம் இல்ல டெய்லரிங் அந்த மாரி டெய்லரிங் தெர் தெரியுமா உங்களுக்கு
நா அத் டெய்லரிங் தெரியும்பா ஆனா நம்ம வந்து இப்ப நம்ம அத நம்பி அந்த வேலையில இறங்கணும்னாக்கா நம்ம பசங்களையும் பாக்கணும்ல
ஆமா இல்ல ஆனா இப்பல்லாம் வந்து இந்த ஆரி வொர்க் கு பிளவுஸ்க்கு வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் ஸ்பெண்ட் பண்றாங்க காசு எல்லாம் அதிகமா அதனால வந் அந்த மாரி காத்துக்கிட்டா
ஆரி ஒர்க்குன் நீங்க பாத் தீங்கனாலே ஒரு மினிமம் அமௌண்டே ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட இருக்குது மினிமமே ஆனா வந்து அது கத்
மினிமமே மூவாயிரம் ரூபாங்க இப்பல்லாம் வந்து ஒரு மேரேஜிக்குன்னு எடுத்துக்கிட்டா இரு இருபதாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க அந்த பிளவுஸ்க்கு மட்டுமே இருபதாயிரம் ரூபாய்க்கு வொர்க் வைக்கிறாங்க அதனால அந்த மாரி கத்துக்கிட்டா நமக்கு வந்து ஸ்கோப்பு தான் நீங்க எங்க எப்ப கத்துக்கிட்டீங்க டெய்லரிங்லா
நா வந்து இது அப் சின்ன பிள்ளையிலே சின்ன பிள்ளையிலே கத்துகிட்டாச்சி சின்ன ரொட் சின்ன பிள்ளன்னா ரொம்ப சின்ன பிள்ளைன்லாம் நெனச்சுக்காதீங்க ஒரு காலேஜ் டைம்ல தா கத்துகிட்ட டெய்லரிங் கத்துகிட்ட ஆஹ் அது அப்பவே ஆ அது அப்போதைக் இ எங்க ஊர் தெருவுலயே போட்டாங்க கத்துக்குறதுக்கு இந்த ஒரு இத்தன மாசம் கோ கோர்ஸ்ஸுன் போடுவாங்க தெரியுமா மூணு மாசத்துல கத்துக்கலா இல்ல நம்ம காசு கட் டி தா அன்ட் இத்தன மாசம்னு சொல்லிட் போடுவாங்கள்ள மூணு மாச த்துல கத்துக்கலா ஆறு மாசத்துல கத்துக் ஆஹ் அது சில சில பேர்லா வந்து ஒழுங்கா சொல்லி குடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பரா க்ளியராவு
காலேஜும் போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு டெய்லரிங் கிளாஸ் போவீங்களா
காலேஜ் முடிச்சு லீவ்ல உக்காந்து இருப்போம்ல மே மாசம் மே மாசம் போடு ஆஹ் அந்த மாரிதா போட்டாங்க அவுங்க லீவ் டேஸ்ல தா போட்டாங்க அப்ப கத்துகிட்ட அது வந்து எங்களுக்கு எனக்கு மட்டுல்ல அங்க எங்க ஊர்லருந்த எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாந்துச்சு அவுங் அப்ப போட்டது எல் ஆ லேடிஸ்க்கு மட்டு போட்டாங்க
ம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன தைக்க சொல்லி குடுத்தாங்க
ஃபஸ்ட் ஃபஸ்ட் க்க தா ஆரம்பிப்பாங்க நிக்கறல ஆரம்பிப்பாங்க ஏன்னா அது அந்த க கரெக்டா வளைவு வரணு ஆரம்பிப்பாங்க அப்பறம் தலவாணி ஒற அப்றோ சின்ன சின்ன பொருள்ளதா ஆரம்
ஆ யாமா கத்துக்கணு டிரைனிங் மாரி அதெல்லா உங்களுக்கு ஒரு
ஒடனே அவுங்க வந்து எடுத்தவொனே பிளவுஸ்ன் சுடிதாருன்லா
ஆமா ஏதாவது வேஸ்ட்டாயிடு
ஆ ஏனா வந்து அதெல்லா மத்தவங்களுக்கு நம்ம நம்மளே போட்றதாந்தா கூட அது கரெக்ட்டா இருக்கணும்ல
ம் ம் ஆமா ஆமா
அதனால வந்து சின்ன சின்ன பொருள்லதா ஆரம்பிப்பாங்க ஆரம்
வந்து சுடிதாரு அதெல்லா கூட உங்களுக்கு கட்டிங் தெரியுல கட் பண்ணி தைக்கிறதுக்கு தெ
ஆ கட் பண்றதுக்குன் தா சொல்லி குடுத்தாங்க கட் பண்ணி தைக்கிற
அப்போ நீங்க அதயே ஏதாவது பண்லால வீட்லருந்து மிஷின் இருக்காவி
ஆ இல்லிப் இல்லப்பா நம்ம இப்ப பண்லான் சொல்லி எறங்னாதான நம்ம எல்லாமே மெ செட் பண்லா அதுனாலதா யோசனையா இர்க்கு
நாங்கூட டெய்லரிங் கத்துக்கணுன் நெனச்சேங்க ஏனா டெய் ய்லரிங் கத்துக்கிட்ட எனக்கு டெய்லரிங்ளா தெரியாது ஆ ஸ்கூல்ல வந்து க்ளாஸ் வச்சாங்க ஆனா என்ன அது எனக்கு கத்துக்கற அப்ப ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு என்ன நாலேஜ் தெரியு நீங்க ஜாயின் இப்ப நம்மாரி காலேஜ் படிக்ம் போது கத்துக்கிட்டா கூட நமக்கு புரியு ஸ்கூல்ல டெய்லரிங் க்ளாஸ் வைக்கும் போது நமக்கு தெரியில அதோட இது அதும் ஆமா டென்த்து அதுவு டென்த்லே வச்சாங்க டென்த் த்துல வச்சா அது ஒரு பீரியடே எப்டி நம்ம வந்து மட்டு அடிக்கிறது அப்டின் தான பாப்போ கொஞ்ச ஜாலியாருந்துட்டு அப்டி போயிடு அதெல்லா அவ்ளோ சீரியஸா எடுத்துட் நா கத்துக்ல இப்ப கத்துக்கணுன் தோணுது ஆனா சேரி கத் கத்துக்கிட்டா அதுல என்ன பண்ண இப்ப நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணு இப்ப நம்ம குழந்தைங்கல்லா ஸ்கூல் க்கு அனுப்பிட்டு
கண்டிப்பா அதனாலதாமே நானுமே யோசிச் ட்ருக்க
அது நமக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஆமா பண்ணணு ப்ராஃபிட் இருக்கு இன்னொன்னு கட மாரி போட்டா நமக்கு எல்லாருக்கு தெரியு வீட்டுக்குள்ள வச்சு தைச்சா யா நமக்கு நியர்பை அ அப்ப சொந்தக்காரங்க இந்த மாரி இருக்கிறவங்களுக்குதா நமக்கு.
ஆமா ஆனா வந்து உங்களுக்கு எடுத்த உடனே நீங்க வந்து ஷாப் மாரி வச்சாக்கா எப்டி உங்களுக்கு செட் ஆகு இப்ப நீங்க வந்து வீட்லயே தச்சு கொடுத்து துட்டு அப்பனாக்கா நீங்க அதுக்கு பிறகு நீங்க கட மாரி செட் பண்ணா கூட நம்ம இவங்கல்ட தச் சோ நல்லா தைக்கிறாங்க அப்டின்ற மாரி கூட வருவாங்க ஆ
ஆனா கத்துக்கணுமே மெயினு எனக்கு அந்த ஆரிவொர்க்கு கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏனா வந்து அந்த யூடியூப்லல்லா பாப்பேனா நெறைய வரு எவ்ளோ அழகழகா டிசைன் பண்றாங்க அது கத்துக்கிறதுக்கே பாக்கவு ரொம்ப அழகா இருக்கா எனக்கு கத்துக்கணு சொல் ட்டு ஆர்வமா இருக்கு அதால அந்த மாரி க்ளஸ் வேணா போலா கத்துக்லா இப்பெல்லா ஆன்லைன்லே சொல்லி த ரன்றாங்க ஆனா அது நம்ம நேர்ல போய் கத்துக்கிற மாரி வராதுன் நெனைக்கிற
வராதுதா
ஏனா ஆன்லைன் தான தோழி நம்ம அப்டியே விட்ருவோ நேர்ல போய் கத்துக்கிட்டா தா அவங்க எப்டி நமக்கு வந்து வரைய சொல்லி தராங்க அது எப்டி நீடில் ஏ சொல்லி தர நமக்கு தெரியு அதால ஏதாவது ஆமா ஆப்லைன் க்ளஸ் இருக்கான் சொல்லி பாத்துட்ருக்க அதுக்கு வேணா ஜாய்ன்
ம் நீங்க அப்டி ஜாய்ன் பண்ணீங்கனா சொல்லுங்க நானுமே வர ஏனா ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்குல்லாம் வந்து எனக்கு ஆர்வோ
ஏனா உங்களுக்கு அல்ரெடி டெய்லரிங்ல வந்து நாலேஜ் இருக்கு நீங்ளே டெய்லரிங் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க்கு பண்ணி குடுத்துருவீங்கல்ல
க போனீங்கனா நே விசாரிங்க
ம் நா விசாரிச்சிட்டு உங்களுக்கு நா கண்டிப்பா சொல்ற அப்டி வந்து ஏனா பீஸு நம்ம கம்மியா பாக்கணு இப்ப எல்லா ஆ அதிகமா கேக்குறாங்கங்க
ஆ ஆமா ஏனா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச பு துல தா வந்து யாருக்கு தெரியலன்றதுனால கம்மியா போட்டாங்க இப்ப எல்லாருமே வந் து இந்த ஆரி ஒர்க்கே விரும்புறதுனால பீஸே அதிகமா போடு
ஆனா ஒன் னு எல்லாருமே இப்ப வந்து வேலைக்கி போறத விட பிஸ்னஸ் என்ன பண் ல்லாமே யோஸ்ச்சுட்ருக்காங்க ஏனா வலைக்கு போய் காலைல இருந்து நைட்டு வரைக்கு டைம் போய்ருது நம்ளால ஒண்ணுமே பண்ண முடியல அதால பிஸ்னஸ் என்ன பண்லா கை தொழில் என்ன கத்துக்லா அப்டின் சொல்லி தா நெறய பேர் திங்க் பண்ணிட்ருக்கறாங்ளே
ம்
என்னோட ஃப்ரெண்டு இப்ப ரீசண்டா ஆ அந்த கேக்கு பேக் பண்ணுவாங்கல்ல அந்த க்ளஸ்காக கேட்டாங்க இது மாரி அந்த க்ளஸ் வந்து அ எப்டி நா கத்துக்குறது அப்டின் சொல்ட்டு கேட்டாங்க ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன் தா ஏனா ஆன்லைன்ல கத்துக்க முடியாதுல இது நம்ம ப்ரக்டிகலா போய் பண்ணி பாத்தாதா தெரியு அந்த கேக் டிசைனிங்கு அப்றோ அது கரெக்டான சை ஸ்ல வர்ணு அது எல்லாமே எப்டி ஃபிட்டாகுது எல்லாமே வந்து ப்ரக்டிகலா பண்ணாதா தெரியு அவுங்களுக்கு
க்கு ஒண்ணு ஒ ஒரு இது மிஸ் ஆனா கூட ஒரு பொருளு மிஸ் ஆனா கூட சரி வராது
அது கரெக்டா அது மேக் பண்ணணு அந்த கன்சிஸ்டன்சி லெவல்லா பாக்கணு அவுங்க அதால என்ன பண்ணாங்க எனக்கு வந்து க்ளஸ் இருந்தா சொல்லு ஆ ஆஃப்லைன்ல போய் கத்துக்கிற மாரி அப்டின் கேட்டாங்க உனக்கு ஏ கேக் செய்றதுல ஆர்வோன் கேட்ட அவுங்க வந்து ஆல்ரெடி கேக் செய்ஞ்சு கத்துக்கிட்டாங்கோ போல கத்துக்கிட்டது வந்து டச்சு விட்டுருச்சா அவுங்களுக்கு ஆ கத்துக்கிட்டு வீட்லியே பண்ணி குடுத்துரு க்காங்க ஆடரு அவுங்க ஃபிரெண்ட்ஸ்குள்ளயே எடுத்து பத்டே ஆனா அப்பறோ அந்த பங்க்ஷன்க்குலா ஆடர் குடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்லா அத வந்து அவுங்க செஞ்சி குடுத்துருக்காங்க அப்டி பண்ணிட்டுருந்திருக்காங்க எடையில கன்சீவ் ஆயிட்டாங்க அவுங்க கன்சீவ் ஆயிட்டதுக்கப்பறோ கொழந்த பொறந்ததுக்கப்புறோ ஒரு கேப் வந்துருச்சி ரெண்டு வருஷமோ என்னமோ விட்டுட்டாங்க அந்த விட்டதிலியே அவுங்களுக்கு அந்த க டச்சி விட்டு போயிடுச்சி திருப்பி கத்துக்கிட்டாதா வரு எனக் மறந்துடுச்சி கத்துக்கிட்டதெல்லா அப்டின்ட்டாங்க
ஆமாமா அதா அவுங்க ரெண்டு வர்ஷோ கேப் ஆயிட்ச்சில்ல
அதனால என்ன பண்ணா இப்ப திருப்பி கேட்டாங்க இ மாரி எதாவது ஆஃப்லைன் கிளாஸ் இருந்தா சொல்லு அப்பறமா நா சேர்ச் பண்ணிட்டு அதுக்கு கூட வந்து ஃபீஸ் வந்து இருவதாயி ருபா பதினஞ்சாயிர்பாய்க்கு மேல தாங்க இருக்கு அதுவு எத்தன மந்த் தெரியுமா ஒரே ஒரு மாசந்தா ஒரு மாச த்துல வந்து கேக் செய்ய கத்துக்கறது தா அந்த இது கிளாஸு இந்த ஒரு மாசத்துக்கு பிஃப்டீன் தௌசண் கேக்கறாங்க ஆனா நல்லா சொல்லி குடுப்பாங்க போல அப்பற கான்டாக் பண்ணி கேட்டதுக்கப்புறோ வாங்க நேர்ல வந்து பாருங்க அ எங்க இத வந்து விசிட் பண்ணுங்க பாத்துட்டு உங்குளுக்கு புடிச்சிருந்தா அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்டின் சொன்னாங்களா அதுக்கப்புறோ நா சொன்னே இந்த மாரி நம்பர்க்கு கான்டாக்ட் நம்பர் அனுப்பி லொகேஷன் அனுப்பி இங்க இருக்கு நீ வேணா போய் பாத்து கத்துக்கோ அப்டின் சொல்லி அனுப்பிருந்தே அதுக்கப்பறம் போனா போய் பாத்துட்டு கொழந்தைங்களெல்லா கூட கூப்டுட்டு வர சொன்னாங்களா ஒன் டே ஈவன்ட் மாரி அரேஞ்ச் பண்ணுவாங்க போல கொழந்தைங்களெல்லா கூப்டுட்டு வந்து அந்த கேக் செய்றது அதெல்லாம் பாக்க வெ க்கலாம்மா
ஓ
அ அதுக்குலாங் கூட கூப்டுட்டு போயிட்டு இப்ப வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க வீட்லியே பண்ணிட்டுருக் காங்க ட்ரெய்னிங்லாம் முடிச்சிட்டு இப்ப வீட்லியே ஆடர்ஸ் சொந்தக்காரங்க கிட்டல்லா ஆடர்ஸ் எடுத்து பண்ணி ட்ருக்காங் அந்த மாரி நம்மளு எதாவுது முன்னேற்லான் பாத்தா ஒரு ஐடியா கெடக்க மாட்டிங்கிது
அ அ அதுக்குதா நமக்கு எல்லா டைமிங் செட்டானா கரெக்டா இருக்கு நம்ம இப்ப ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கிளாஸ் போவலா
ஆமா நா உங்களுக்கு ஆரி ஒர்க் நா சேர்ச் பண்ணிட்டு உங்குளுக் கண்டிப்பா கால் பண்றே செரிங்ளா ஆ சேரிங் ஆ சேரிங் செரி வெக்கிறே
ம் சேர்